ஹலோ பா பாப்பா
ஆ ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க
இப்பதா டீ குடிக்கிறே அதா முறுக்கு அதுல டீ டீய முறுக்குக்குள்ள போடுறே உனக்கு நீ அங்கதா நல்லா சுத்தமான பசும்பால் கெடைக்கு அத வாங்கி காபி போட்டு இன்ன டீ போட்டு குடி
சு சுத்தமான பசும்பாலா ஆனா தண்ணியா இருக்குதுமா பால்ல அதிகமா
தண்ணியா இருந்தாலு அதா ஓடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாவு இருக்கு தண்ணி ரொம்ப சேக்க கூடாது சும்மாயே குடிக்கலா காச்சி
ஆ இங்க நான்தா டீ போட்னு
ஆமா காப் போடு தாத்தா பாட்டிக்கு குடு
என்னது தாத்தா பாட்டிக்கு தரணுமா
ஆமா சாய்ங்காலோ சித்தி குடுக்கலனா நீ குடு
செரி செரி ஆ நா இனிமேதா போட போறே
ஆ அ நல்ல சாய்ங்கால த்துல தா நல்லா ம வயலுக்கு போறது மேலே விளாடுறதுலா நல்லா ஜாலியாக தான இருக்கு
எங்க வயலுக்கு போய் ரெண்டு வருஷ ஆகுது இந்த சித்தப்பாலா கூட்டு போ சொன்னா கூட்டே போ மாட்டறாங்க நம்ம அப்பா மா திரி ஏமாத்திட்டு போயிறாங்க
ம் சரி அப்புற நாங்க நம்மல்லா நாங்களா வந்ததுக்கு அப்புற எல்லாரு போயிட்டு வரலா என்னா
ஆமா நீங்க எப்போ வரதா இருக்குறீங்க
வருவோ வருவோ ஒரு மாசோ கழிச்சு
ஒரு மாசோ கழிச்சா
அடுத்த மாச இல்ல அதுக்கு அடுத்த மாச
ம் செரி செரி நா இங்க ஜாலியாதா இருக்குறே
ஆ பசங்க எல்லா தா கெடக்குத சித்தி பிள்ளை எல்லா கெடக்குலா
ஆ லாஸ்ட் சித்தி பொண்ணு உக்காந்து என் கூட பேசிட்டு இருந்தா அவ கூட தா விளையாடிட்டு இருந்த கொஞ்ச நேரோ
சரி சரி ஆ
ரெண்டாவது சித்தி பொண்ணு படிக்கிறேன்னு சொல்லி வழக்கம் போல கெளம்பிட்டா
அப்டியா
ஆமா அவளுக்குதா நாளைக்கு ஸ்கூல் இருக்குதா
ம் ம்
அதா இவ கூடதா விளாடிட்டு இருந்தே
அது மேலதா நல்லா நல்லா இருக்குமே சாயங்கால டைம்ல
ஆமா அப்போ போவே த இந்த டீ ய போட்டு குடிச்சிட்டு கு குடிச்சு நா குடிச்சிட்டு தாத்தா பாட் ட்டி குடிச்சாங்களானு தெர்ல குடுக்கணு அதுக்கப்புறோ போய் குளிக்கணு குளிக்கணு அப் புறோ தா போட்டு மாடிக்கு போ முடியு
குளிச்சுட்டுக்கு நல்லா காத்து வரு நல்லா நல்லா இருக்கு புள்ளைையகளோடு எல்லாரு கெடக்குறது நல்லா அங்க வண்டி போறதுல்லா தெரியு எல்லா தெரியுல்ல
ஆ அ
ம் பின்னாடி வயல்லா இருக்குது
ம் அதனால்தனா ஊர்ல தனியா உட்டுட்டு நீங்கலா போயிட்டீங்க
தனிய எங்க அதா தாத்தாபாட்டி எல்லா இருக்காங்கள சித்தி இருக்காங்க சித்தப்பா தம்பி தங்கச்சியில எல்லாரு இருக்காங்களா
இருக்குறாங்கம்மா இருக்குறாங்க இருக்குறாங்க
எத்தன பேர் ருக்காங்க ஏழு எட்டு பேர் பிள்ளைகள் கடக்கு
அ அ ஸ்கூல் தொறந்தா தெரியு எல்லாரு போயிருவாங்க அதுவரி கில்லா நா இங்க இருக் மாட்டம்பா
ஸ்கூல் தொறந்தோனே நீ இங்கனிக்கி வந்துரு
ஓ அப்ப நீங்க கடைசி வரக்கு என்ன கூப்ட வர மாட்டிங்க நாந்தா மறுடி ட்ரெயின் புடுச்சி வர்ணு
ம் ம் ஆமா
ஆமானு கூலா சொல்றியாமா ஆ செரி செரி
அங்க ஜாலியாதான இருக்குதுங்க வீட்டுல அடச்சு போட்ட மாரி ரெண்டு ரூம்புக்குள்ள இருக்கணு
சாலியாதமா இருக்குது இப்பதா நாங்க இந்த விளாண்டோ ஸ்னேக் எ லேன்டர்ஸ் வளாயாண்டோ அதுக்கப்புறோ இந்த போலீஸ் தீஃப்ன்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு அதல்லா உக்காந் விளாடிட்ருந்தோ
ஊஞ்செல்லா கட்டி ஆடலையா
ஊஞ்சல் தான அவளதா நா ஆனா வன்ட்டல்ல எல்லாமே நடக்கு வேனா பாரு வீடியோ எடுத்து அனுப்புறே எல்லாரு பாருங்க நல்லா ஜால்யா இருப்போ நாங்க
அ அ
அ
அந்த புடிய மரத்துக்கில நல்லாவு கட்டி நல்லாதான இருக்கு வேப்ப மரனுக்கு
ஏப்போ மரோ லைட்ட கொஞ்சோ அடி வாங்கிருக்கு அத கொஞ்சோ பாத்துதா கெட்டணு அந்த எடத்துல அது பின்னடி எதோ பாம்பு பூச்சில்லா கடக்குது அதுவு இந்த நாய் வேற பின்னாடி கடக்குதுமா அது நல்லாவே இல்ல
அத சித்தி க்ளீன் பண்ணி போடுவா அவான இதன அவதா க்ளீன் பண்ணனு க்ளீன் பண்ணி கொஞ்சோ தீய இது பண்ணி உடுவா சைட்ல நல்ல செடி எல்லா நல்லாருக்கில்லா
ஆ அது நல்லாருக்குது ரோஸ்ல்லா வச்சி வெச்சிருக்காங்க
மல்ட்டி செடி மல்டி செடினுக்கு ரோஸ் செடினுக்கு மருதானி
ஆமா மருதாணி ரொம்ப பெருசா வளந்துருச்சு நம்ம போன வாட்டி வந்ததோட் இந்தந்த வாட்டி பாக்கும்போது மொதல வச்சிருந்தாங்க சின்னதா இருந்துது நல்லா பெருசா நறையா இருக்குது அனா என்ன அத பறுச்சி அரச்சி கைல வைக்கற்துக்கு பதுலா போய் ஒரு கோண வாங்கி வச்சுட்டு வந்துர்லான்ற மார்ருக்கு
அது நல்ல நல்லா போட்டோ எடுக்கறதுக்கு நிக்கிறதுக்குல்லா சூப்பரா இருக்கு அழக நல்லா பச்ச பச்சேன்ருக்கு அப்டுதான
ஆமா அப்புடியே போட்டோ எடுக்க நல்லா இருந்தா நீ நல்லா எடுத்துருவ இல்லம்மா என்ய
ம் ஆமா அதா அங்க கடக்க புள்ளைல அதா எடுக்குமே
ம் லாஸ்ட் சித்தி பொண்ண எடுக்க சொன்னா சூப்ரா எடுப்பா
ம்
ம் ஏரி அ நீ நல்லா ஜாலியா டீ குடிச்சிட்ருக்கியா
ஆமா ஆமா டீ யு முறுக் இருக்குல்ல
தோ எப்போவுமே நம்ம எல்லா ஊருக் வந்தா சித்தி ஒன்ன தான நம்ள நல்லா கவனிச்சிக்வாங்க
ம் இப்ப சித்தி டூவு கவுனிக்கோ
எல்லா சித்தியு வராங்க ஒன்னா காஃபி ஒருத்தங்க காஃபி கொண்டு வராங்க இன்னொருத்தங்க இட்லி கொண்டு வராங்க இன்னொருத்தங்க சாம்பார் கொண்டு வராங்க ஒரே கவனிப்புதா
தனியா இருந்தா கவனிப்பாங்க ஆளோட போனா ஒரு நேரோ கவனிப் பாங்க அப்புற கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவ அவுங்க அம்மா வந்திருக்காங்களா செஞ்சு குடுப்பாங்கட்டு
ம்
ம் அதனாலதா
அதனால நா சலய தா இருக்குறே அ இந்த கொஞ்ச நேர கழிச்சி ரெண்டாது சித்தி வீட்டுக் போவ அவுங்க வீட்ல போய் உக்காந்து கொஞ்ச நேரோ டிவி பாப் ப அதுக்கப்றோ மொத சித்தி வீட்டுக்கு பேய் அவுங்க வீட்ல உக்காந்து கொஞ்ச நேரோ டிவி பாப்பே
ம் தாத்தாக்கார்ரு வேற நம்ம வீட்லதா கெடக்குறாரு
அய்யோ அவர அவரு அவர வச்சி பாக்கணு நா நைட்லா அங்க படுக் மாட்ட பா நா ரெண்டாது சித்தி வீட்டுக் போயிருவே ம்
ம்
அ அப்றோ என்ன நீங்க என்ன அப்பாலா போன் போட்டாங்ளா
ம் அப்பா வந்து ஏ உனக்கு போன் போடலயா
போடலயே
அப்டியா செரி போன் போடுவாவ
நம்ம அப்பா என்னக்கி எனக்கு போன் போட்ருக்காங்க நா தா போன் போடுவே நீ தா ஒரு தருவ போன் எடுக்கலனா ஒரு பத் த்து போன் போடுவ
ம் ம்
ம்
தாத்தா எனட கேப்பாவல்ல அதனால போட்றதுல்ல
செரி செரி ம்
வேலையில இருப்பாவல்ல வேல இருக்குல்ல
ம் ஆமா
நைட்டு வந்து போடுவாவ ம்
சேரி அதுக்கப்றோ என்ன நைட்டு் என்ன தாத்தாதா ஏதாவது கடையில வாங்கி தரட்டுமா அப்டின் கேட்டாங்க பிரியாணி வேணுமான் கேட்டாங்க
ம் ஆமா சித்தப்பாட்ட குடுத்து வாங்ட்டு வர சொல்லுவாவ
அதுதா அவ்ளோதா இனிமே எனக்கு ராத்திரி ஆனா கட சாப்பாடுதா
ம்
ஜாலி ஜாலி
ம் சேர் சேர் நல்லா வாங்கி தின்னுட்டு ஜாலியா இரு
ம் இன்னு எத்தன் நாளைக்கு எனக்கு சோறு போடுவாங்கன்னு தா தெர்ல இதுக்கப்றோ நா தா வெக்க கத்துக்கணு அந்த ஒரு சட்னி ஒண்ணு அரச்சலாமா அதுல என்னா பூண்டு வேற என்னல்லா போடுவோ தக்காளி போடுவோ
வெங்காயம் கருவப்பில மல்லி இல
ஆ
காஞ்ச மெளகா
காஞ்ச மிளகா எத்தன போடணு
ரெண்டு அதா கொஞ்சோ அதுக்கு இருந்தாப்புல ரெண்டு வெங்காய ரெண்டு தாக்காளில்ல ரெண்டு காஞ்ச மிளகா
ஓ செரி செரி ஆ
இத்து மற ஆர வச்ட்டு அரச்சிக்கனு
ஆ தாளிச்லா ஊத்தனு அவசிய இல்லல்ல
ஆ தாளிக்கன்னா தாளிச்சிக்கலா இப்டியே உடன்னாலு உட்டுக்கலா
ம் சும்மா ஏதாவது யாரு வீட்லயோ போய் டிரயல் பண்ண வேண்டியதா இதெல்லா
ம் ம்
அதுதா பண்ணு ம்
நீ நீ ஒண்ணு வெங்காய சட்னி அரைப்பல்ல
ஆ ஆமா இல்ல
ம் நீர் தோசைக்கு மேல அப்டியே தடவி
ம்
தோச சட்டி அங்கதா கெடக்கில்லா
ஆமா ஆனா அது ஒரு தரவ ஊத்தி பாக்கனு அத மாவு பாக்கெட் வாங்கனுமே அதுக் கே நா ஒருத்தி மட்டு எப்டி தாத்தாக்கு ஆச்சிக்கு தா அப்ப ஊத்தி தரனு போல தோச ட்ரயல் அவுங்கள வச்சி பாத் வித்ற வேண்டியதா
சின்ன சித்தப்பா வந்துருவாரு
சின்ன சித்தப்பா வா அ
ம் அவுங்களுக்கு வாங்கு போது வாய்ங்கிவே
செரி செரி அவுங்க வாங்கி தருவாங்க செரி அடுத்து இவ லாஸ்ட் சித்தப்பா பொண்ணு வந்தா அவள நைட் உங்க கூட தா படுப்பேன் சொல்லி அட புடிச்சிட்ருக்கா
ம் ம்
அவள பேசாம தொனைக்கு கூப்ட்டு படுக்க வச்சிற வேண்டியதா இவள
ம் அவ அவ கூடயேதா இருப்பா
ம் நா போல அய் போ ஏதோ கு குளிக்க போறேன் சொல்ட்டு போனா அதனால ஆள கானோ
ம் ம் வருவா குளிச்ட்டு மேக் அப் பண்ட்டு வருவா விட மாட்டா
அதுதா வன்ட்டு அவ நல்லா மேக்கப் போட்டு என்ன வந்து மேக்கப் ராணி சொல்வா
ம் ம்
ம்
மாறி போட்டோ எடுத்துக் கெடப்பா நம்ம ஃபோனுனா மட்டு அப்டி ம் செரி செரி அப்ப வரட்டு ம் வந்து வந்தா படுத்தா படுக்கட்டு அவளே ஏதாவத் கேப்பா குடு
போறது ஆமா அவளுக்கு குடுக்கணு அவ எங்க போ மாட்டா மூணு வேலையு ஆனா இப்ப எனக்கே அவுங்க யாராதா தரனு
ம் ம்
இல்லனா இருக்கு ஆமா அதுதா அ அக்கா நீங்க வாங்கு கா எங்க வீட்டுக்கு வாங்கக்கா வாங்கக்கான் சொல்லிட் இருந்தா
ம் ம்
அதுக்கப்புறோ என்ன இதுக்கப்புறோ அவெ இங்க ஒருத்த டியூஷன் போய்ருந்தா அவ வந்துருவா
ம் ம்
அவகிட்ட கேக்குணு அவன நா ஆலே பாக்கல
ம்
ஆ ரெண் ஃபர்ஸ்ட்டு சித்தி பைய ஆ
ஆ டியூசன் போயிட்டு அவனால படிக்குனுல டென்த் ஆ அதனால படிக்க போணு
ஆமா டென்த்து மேக்ஸ்குல்லா டியூஷன் போணுனு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு தா போயிருக்காங்க
சேர் சேர் படிக்கட்டு பத்தா கிளாஸ்ல
ம் உ சித்தப்பாவுல நா ஒரு ரெண்டு சித்தப்பாவ தா பாத்த இன்னொரு சித்தப்பாவ காணு
ம் வருவா பொறுமையா வந்து கேட்பா
எல்லாரு போன அப்றோ என்னமா எப்டி இருக்குன்னு கேப்பாங்க
ஆமா ம்
சேரி ஆமா ம் நீ என்ன வாசலெல்லா பெருக்கிட்டியா என்னா அடுத்து நைட் என்ன சமையல் உங்க நம்ப வீட்ல
நைட் சென்னா
சென்னாவா
ஆமா அத கொஞ்சச முக்கடல வேக வைக்குணு அதுங்கல வெந்துச்சுன்னா அப்டி போட்டுட்டு வேற இதெல்லா எடுத்துக்கு அரிச்சு எடுத்து வச்சுட்டோ அப்றோ பாத்திரத்தா கழுவுனனா அது ரெடி ஆயிட்டே இருக்கு நா பாத்திரத்தையு கழுவிற்வே எல்லாரு ஒரு எடத்தில வச்சிர வேண்டிய தா ம்
ம் நா வக்கிற இப்போ நா போய் குளிக்க போறே
செர் செர் செர்